ஹாய் மரீங்க
நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன்
அப்றோ மேம் எப்டி போய்ட்டு இருக்கு நைட்டு
ஆ எதோ போய்க்கிட்டு இருக்கு மேம் அது ஒரு பக்கோ போகுது
நைட் எல்லா எத்தன மணிக்கு மேம் ஸ்லீப் ஸ்டார்ட் பண்ணுவீங்க தூங்க ஸ்டார்ட் பண்றது
நாங்க வந்து கிச்சன் வேலை எல்லா முடிச்சுட்டு வந்து படுக்க டுவெல்வ் ஓ கிளாக் ஆயிரு அதுக்கப்பறமும் வந்து படுத்தொன்ன நம்ம எப்டி தூங்க மாட்டோ கொஞ்ச நேரோ ஃபோன் யூஸ் பண்ட்டு ஒரு ஒண்ற ரெண்டு மணிக்குதா தூங்குது என்னைக்காவது ஒரு நா தூக்கோ வந்ச்சுனா ஒரு மணி ஆ தூங்கிப்பே ஒரு மணி எ
ஆனா டெய்லி ரொட்டீன் வந்து ஒன்றரை ரெண்டு மண் ரெண்டு மணி ஆயி
ஆமாமா எப்பயமே
ஓகே நீங்க தனியா இருக்கீங்களா மேம் இல்ல தனி குடுத்தனு இல்ல
இல்லல்ல ஜாயிண்ட் ஃபேம்லி ஜாயிண்ட் ஃபேமிலி தாங்க
அப்டியா
ஆமா
ஓகே ஓகே ஓகே ஓகே சரிமேம் ஒன்ற ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு காலையில வெள்ளனே எந்துச்சறீங்களா இல்ல
இல்ல வெள்ளனா ஒரு எட்டு மணிக்கு எந்திரிப் அவ்ளோதா ஏழேமுக்கால் எட்டு அந்த மாதிரி ஆமா எந்திர்ச்சிட்டு வேல அப்ப இருந்து வேல இருக்கு காலையில இருந்து ஒரு மூண் நா முண் ரெண்டு மணி ரெண்டற மூணு மணி வர வே ஒர்க் இருக்கு அதுக்கப்புற தா வந்து கொஞ்ச நேரோ படுக்கறது படுத்துட்டு அதுக்குப்பற ஒரு ஆறு ஆஹ்
ம் நானு அதேதா நாங்கனா பாத்தீங்க ஹலோ
ஆஹ் உங்க வாய்ஸ் கொஞ்சோ கட்டாய் கட்டாய் கேக்குது மேம் ஆஹ் இப்ப கேக்குது இப்ப கேக்குது ஆஹ் இப்ப நல்லா கேக்குது
ஓம் ஆஹ் நீங்க சொல்ற மாரியேதா ரொட்டீனா அப்புடிதா டெய்லி ஒட்ற ஒர்
ஓ
ஒரு மணி இரண்டு அதுவு தம்பி அவ அவ்ளோ அதுக்கப்றோ நம்ப தூங்குனாலுமே அவ அவ்ளோ டைம் முழிப்பா பசிச்சு பசிச்சு முழிச்சு அஹ் பீட் பண்ணனு அதுவும் இல்லாம நம்ம அது சாப் அப்ப வந்து பதினொரு மணி ஆயிரு அதுக்கப்றோ போன பாத்துட்டு இல்ல அவன தூங்க வச்சுட்டு இந்த மாரி துங்குறதுக்கு அது ஒரு மணி ரெண்டு மணி டெய்லி தூங்குற டைம் இந்த டயத்துக்கு தான் தூங்குறது ஆனா கால்
ஆஹ்
நீ சொல்ற மாரி ஏழேமுக்கால் எட்டு மணி ஆயிரு இவன்
ஆஹ்
க்கறனால எட்டு மணிக்கு எந்துருச்சாலு ஓகே ஆரும் பாக்க போறதில்ல ஆனா என் மாம்னார் மாமியார் இருந்தாங்கனா வெள்ளனோ‌ எல்லா நா எந்திரிக்கணு என் ஹஸ்பண்டு எதிர்பாப்பாங்க என்னோட மாமி னாரு மாமியாரு இருப்பாங்க என்னால எந்திரிக்க முடியாது நால் ம் மேக்சிமம் பர் மேலதான் எந்திருப்பேன் ஆனா அது புடிக்காது என் ஹஸ்பண்ட்க்கு வெள்ள ளனோ எந்திரிச்சுட்டு குடு காலையில எந்திரிக்றது மட்டு ஆஹ் வெள்ளனா எந்திரிச்சுரு அதுக்குகப் பறோ கூட நீ படுத்து தூங்கு அப்புடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க
அப்புடித்தான் சொல்லுவாங்க ஆனா உங்ளுக்தூங்க டைம் கெடைக்காது ஆமா சேம் இங்கயு அதேதா இங்கேயு அதே டய்லாக் தா சொல்லுவாங்க ஆனா நம்பள்க் தூங்க நேரோ கெடைக்காது
ஆனா நமக்கு என் எங்கள்ட்ட பிடிக்காத விஷயம்னா நா லேட்டா எந்திரக்கிறது சுத்தமா புடிக்காது அது ஒரு விஷயம் மட்டு எதிர்ப் பாப்பாங்க வெள்ளன எந்திரிச்சிரு அப்புடின்னு சொல்லிட்டு வெள்ளன எந்திரிச்சாதான் புடிக்கு அவங்களுக்கு அதுக்கப்றோ மேம் எங்க நமக்கு ரெஸ்ட்டு இருக்கு எந்திரிச்சி எத்தன மணிக்கு எந்திரிச்சாலு வேல ஸ்டார்ட் பண்ற வண்டி மூணு மணி வரைக் முடிய மாட்டிங்குது முடியல மிஷினாஹ் நம்ம ட்டே இருக்கறதுக்கு
ஆமா
மூணு மணி வரைக்கு அதுக்கப்பறமா ரெஸ்ட்டிங் டைமுன்னு பாத்தீங்கன்னா மதியம் மூனு மணிக்கு வந்து உட்கார்றதுதா ரெஸ்ட்டு மூனு மூன்ற ஆயிரு இவனுக்கு சாப்பாடு ஊட்டி எல்லா பண்ணி ட்டு வந்து நம்ம படுக்க மூனு மணி நாலு மணி ஆயிரு அப்பறோ எந்திரிச்சு ரைட்டு டி டின்னர் டின்னர் ஸ்டார்ட் பண்ணணு நைட்டு டின்னர் ஸ்டார்ட் பண்ணணு எங்க இதுக்கெடையில நமக்கு கேப் இருக்கு மேம்
ஆமா அதேதா
ஆ ரொட்டீனா வண்டி ரொட்டீனா ஓடிக்கிட்டே இருந்தாலு என்னா ஆயிருது
ஆமா ஆமா இப்ப நா போற இப் இப்ப உங்கள்ட்ட இந்த கால் பேசி முடிச்சுட்டு நா போய் பாத்துரோ வெலக்குவ அதுக்கப்றோ மறுபடியுமே ஆள் வர மாமா வருவாங்க அவுங்களுக்கு தோச சுட்டு குடுத்துட்டு அந்த பாத்தரத்த வெலக்கி திருப்பி அடுப் இப்பல்லா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி நா இங்க ரூம்க்கு வர்றது பன்னெண்டு பன்னெண்ட்ர ஆயிரு மணி எப்டியு
ஓ கண்டிப்பா கண்டிப்பா அதுவு இப்ப எங்க ஃபேமிலில பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியு பெரிய ஃபேமிலி இப்ப வந்து ஏதாவது ஒரு விசேஷ ஏதாவது ஒரு நல்லது கெட்டது ஃபங்க்ஷன் அந்த மாரி இருந்தால் எல்லாரும் வந்து நாங்க இந்த பொது வீடு இப்ப பொதுவா ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்லதா எல்லாரு மீட் பண்ணிக்குவோ சோ அப்ப எல்லாரு வர்றப்ப ஆமா இது மீட் பண்ணிக்கோணுன்னா எப்பயாது பொங்கல் தீபாளளிக்குன்னு இல்ல ஒரு ஆயுத பூஜையா இருக்கட்டு அதுக்கு எடையில ஒரு சின்ன சாமி கும்புட்றதா இருக்கட்டு சின்ன சின்ன விசேஷமா இருக்கட்டு எல்லாத்துக்கு எப்டியு ஓ வீக்லி ஒன் சாது இங்கதா அந்தமா எல்லாருமே இங்கதா அந்தமாரி அப்ப எல்லாரு இங்க வந்துருவாங் ல்லா அப்ப நம்மளால முடியாது எல்லாரு இங்க வந்துருவாக வேலை இருந்துட்டே இருக்கு டுசு ரொம்ப நா ரொம்ப நம்மட்ட எப்டி சொல்றது நாலு பேரு ஒரு ஒரு ஆளு இருக்கறதுக்கும் நாலஞ்சு பேர் இருக்கறதுக்கு வித்தியாச இருக்குல்லவா அப்பம் போதெல்லா பாத்தீங்கன்னா‌ வே வேலையு பயங்கரமா இருக்கு அதே மாரிதா நைட்டு சாப்ட்டு நம்ம படுக்கிற டைம் எல்லாரு பன்னெண்டு மணிக் நக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணாயி வந்த புதுசலல்லா ஆ எல்லாரு இங்கதா இருப்பாங்களா ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ணி நாங்க வந்துருக்கோ ஒரு அது ஃபங்க்ஷன் தானே க்கதுனால எல்லா ஃபேமிலியும் இங்கதா இருக்கு இருப்பாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரு சேந்து சாப்ட்டு படுக்கறப்பல்லா பன்னெண்ட்ர மணி பன்னெண்ட்ர ஒரு மணி ஆயிரு சாப்டு சாப்புற டைம் பாத்தோம்னா பன்னெண்டு மணி எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னடா இது பன்னெண்டு மணிக்கெல்லா சாப்புட்றா க அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரு ஒன்னா ஆ ஃபஸ்ட்டு எனக்கு புதுசா இருந்துது இப்ப நம்ம அம்மா வீட்லயே நம்ம ஒன்னும் ஏழு எட்டு மணிக்கெல்லா சாப்புடல பத்து மணிக்குள்ளேயாது அட்லீஸ்ட்டு சாப்ட்டுருவோன்னு வச்சுக்கோங்க எடையில கொஞ்ச நா ரொம்ப கொஞ்ச ஃபேட்டியா இருந்த ஆ எடையில ஒரு ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப குண்டா இருந்த
ம் ம்
ரொம்ப குண்டா இருந்தே மீன்ஸ் வந்து எப்டின்னா ஆ நா ஃபஸ்ட்டு என்னோட பாவனையு ஹலோ கேக்குதுங்களா ஆ
ஆ கேக்குது மேம் எனக்கு கேக்குது சொல்லுங்க
எனக் ஒரு கால் வருது அதுதா ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஒல்லியான பொண்ணுதா நா இப்ப சின்னப் பிள்ளையில இருந்து ஒல்லியாருந்த காலேஜு எம்எஸ்சி ஏ பிஎஸ்சி செகண்ட் இயர் வரைக்கு ஒல்லியதா இருப்ப ஆ என்னோட கிலோ மொத்த வெயிட்டே பாத்தீங்கன்னா முப்பத்தேழு கிலோதா
ம் ம்
க்கப்பறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல கொஞ்ச குண்டாயிட்டே ஏன்னா சித்தால போய் மெடிசன் எடுத்துக்கிட்டே சித்தம் வைத்தியம் போய் பார்த்த ரொம்ப ஒல்லியா இருக்கேன்னு சொல்லி போய் மெடிசன் எடுத்துக்கிட்டே அப்ப மெடிசன் எடுத்து அதுக்கப்புற கொஞ்சம் ரொம்ப குண்டு அதுக்குன்னு மெடிச எடுத் தணு ரொம்ப வெயிட் போட்டுருச்சு முப்பத்தி ஏழு கிலோ எங்க இருக்கு து அறுவத்தி ரெண்டு கிலோ எங்க இரு அறுவத் வத்தி ரெண்டு கிலோ வரைக்கு வெயிட் போட்டே அந்த டயத்துல வந்து அப்புற வெயிட் கொறைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல எல்லா போயிட்டு அப்புற ட்ரீட்மெண்ட் எடுத்து ஏன்னா சித்தால போய் பாத்துதா நா வெயிட் கெயின் ஆனது அதுக்கப்பற சரி வெயிட் லாஸ் பண்ணும்னு சொல்லிட்டா அப்புற போய் எல்லா செக் பண்ணி அப்புற மறுபடியு அறுவத்தி ரெண்டு கிலோல இருந்து ஒரு ஐம்பத்தி மூணு கிலோ வரைக்கு வெயிட் கம்மி பண்ணே சோ அந்த ஜேர்னில வந்து அந்த டாக்டரு சொன்னது கொஞ்சம் சிக் தேடிக்குள்ள சாப்பிட்டுருங்க அதுக்கு மேல நீங்க டின்னர் எடுத்துக்க வேணா அப்டின்னு சொல்லி சொன்னாப்ல சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா செவன் தேட்டி டின்னர் முடிச்சு அதுக்கு மேல சாப்பிட மாட்டே சோ அந்த டைம் வந்து அப்படி சாப்ட்டு கொஞ்ச வெயிட்டு கம்மி ஆனுச்சு
ஆ ஆ
ஒரு நிமிஷ ஆ வெயிட்டு கம்மியானுச்சு சோ அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம அந்த டயத்துலாம் அந்த செவன் தேர்ட்டிக்குள்ளேயவே சாப்பிருவனா மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு டென் ஓ கிளாக்ல அதுக்கப்பற நார்மல் டேஸ்ல நம்ம சாப்பிட்டுருவோ இங்க வந்துட்டு டுவல் ஓ கிளாக் எனக்கு கொஞ்சம் வித்தியாச இருந்துச்சு என்னடா லோக்ல சாப்பிட உக்காந்து மணி பாத்தா எல்லாரு இப்டி உக்காந் நம்பலால ஒண்ணு பண்ணவு முடியாது புதுச கல்யானம் வந்துருக்கோம்ல டைம் பாத்த பண்ணெண் சொன்னாங்க வீட்டு எல்லாரு சேர்ந்து இருக்குமே கால சாப்பாடு பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவோ மதிய சாப்பாடு நாலு மணி மூணு மணிக்கு ஆமா எல்லா எல்லாருக்கு எங்க மொத்த ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருவது வேராவது இருக்கு அப்ப எல்லாருக்கு சமைக்கணுல்ல ஒரு நா லேடிஸ் தான இருக்கோ எல்லாருக்கு ஜென்ஸ் எல்லாருக்கு சமைக்கணு பன்னணு ஆ சோ டைம் ஆயிரு நம்ம சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிரு சோ அபா கல்யாண ஆன புதுசில கொஞ்சம் அதமா வித்தியாசமா இருந்து இப்ப பழகிச்சது அப்டித்தான அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா பழகி இருச்சல்ல அப்டித்தான அனுமே அப்டின்னு
ஆமா ஆமா ஆ
மோஸ்ட்லி மேம் நம்ம வந்து நம்மளோட இல்ல மேம் ஃபீட் பண்ணிட்டு படுத்திருக்கேன்மா தூங்கல இன்னு ஆமா அந்த நல்ல வழக்க எல்லா கெடையாது நம்மல்லா அந்த காலத்துல ஏழு மணிக்குள்ள எல்லா தூங்கிருவோ நம்மள தூங்க வச்சிருவாங்க இப்பல்லா பாத்தீங்கன்னா பக் பத்து மணி பத் ஏ பையனாவது அட்லீஸ்ட் ஒரு பதினோரு மணிக்குள்ளேயாவது தூங்கிருவாப் ல ஓரளவு தூங்கிறு எங்க ஃபேமிலில எங்க அண்ணி பைய எங்க வீட்டுக்காரோட ரெண்டாவதண்ணே அ மாமா அவங்க பையல்லா பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி எந்த மாரில்லா தூங்குங்க ஆ ஆமா இப்ப எ பையனுக்கு ஒன்ர வயசு எங்க ரெண்டாவது மாமா பையனுக்கு அதாவது வீட்டுக்காரட ரெண்டாவது அண்ண பையனுக்கு ரெண்டரை வயசு ஆ எங்க அண்ணி பையனுக்கு இப்ப அஞ்சு வயசு அவனுக்கு இப்ப வரைக்கு சரி அஞ்சு வயசா இருந்தாலு இப்ப வரைக்கு விடிய விடிய தூங்காம ராமாயண பாடி இது பண்ணி தூங்க வைப்பாக
ம்
அந்த மாரி அவனு நைட் ஃபுல்லா தூங்காம ரெண்டு மணி மூணு மணி வரைக்கு தூங்க மாட்டா அதே மாதிரி அ எங்க ரெண்டாது மாமா பையனு இப்ப ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணிக்குதா தூங்குறது சீக்கர தூங்கவே மாட்டா ஒரு நாளு கூட ஏ பைய அட்லீஸ்ட் ஒரு பதினோரு மணிக்குள்ளவாது தூங்கிருவா
ஆ ஓகே மேம்
சாப்பாடு ஊட்டுறது ஒரு எப்டியு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நைன் ஓ க்ளாக்குள்ளலா ஊட்டிருவே எட்டு மணிக்குலா ஊட்டிருவே சாப்பாடு எப்பயாது வெள்ல போய்ட்டு வரோ ஊட்ட முடியல அப்டின்ற சூழ்நெலைல ஒம்பொது மணிக்குள்ள ஊட்டிருவே
அ
எப்பயாது வெளில எங்கையாது போய்ட்டு வந்து ஒரு பத்து மணி பதுனோரு மணி ஆனா கூட ஒரு கொஞ்சமா ஊட்டிட்டு விட்ருவே ம மத்தபடி அதுங்க பிள்ளைங்கலா பாத்தீங்கனா சாப்புட்ற டைமு ஒரு மணி ரெண்டு மணி இப்ப நா நம்ம எப்டி சாப்புட்றோ பெரியவங்க நம்ம எப்டி சாப்புட்டுறோ பன்னெண்டு மணி வா அந்த டைம்க்கு அவனு சாப்புடுவா
அச்சோ ம் அ அந்த மாரி பழக்க கூடாது ஆமா அது அவங்களுக்கு அப்ற ஆ
அதுவு அவங்க அப் அப்பா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு இந்த சிக்கன் ரைஸ் வாங்ட்டு வர்றது சிக்கன் சிக்ஸ்ட்டி பை வாங்க்ட்டு அதெல்லா அந்த டை த்துல அண்டயத்துல சாப்புடுவா அண்டயத்துல ஸ்னாக்ஸ் சாப்புடுவா ஏனா தூங்காம ரெண்டு மணி வரைக்கு முழிச்சுட்ருக்கறனால அதயு இதயு கேக்குங் இப்ப அடம்பிடிக் கேட்டு அதுக்கு நம்ம கொழந்தையோட ஹெல்த பாக்கணுல
அ
அத குடுப்பாங்க அந்த மாரிலா பண்ணுவாங்க முலிச்சுட்டே இருக்குங்க விடிய விடிய
அ சேர் ஓகே மேம் டைம் ஆய்ச்சுல ஒர்க் இருக்கு நாளைக்கு பண் ம் ஓகே மேம் கட் பண்ணி